அண்ணா நல்லா இருக்கீங்ளா
நல்லா இருக்குறே நல்லா இருக்கேம்பா நீ நல்லா இருக்கியா
ஆ நல்லா இருக்கண்ணா. வீட்ல எல்லா எப்டி இருக்காங்க?
இங்கி எல்லா நல்லா இருக்காங்க. அங்க எல்லா எப்டி இருக்காங்க?
ஆ எல்லா நல்லாருக்காங்கண்ணா.
சேரி சேரி நல்லது. அப்புறனு அ ந ஹாஸ்பிட்டல்லாம் போனீங்களா?
ஆ போயிட்டு வந்தணா ந பேபி நல்லாருக்குன் சொன்னாங்க.
சந்தோஷ் சந்தோஷோ. என்னக்கி ம டேட்டு குடுத்துட்டானுங்களா இல்லியா இன்னு டைம் ஆவுமா?
குடுத்துட்டாங்கண்ணா அக்டோபர் மந்த்து.
அக்டோபரா?
ஆ ஆமா.
சந்தோஷோ சந்தோஷோ. வீடியோ கால்ல பாப்பே.
பாத்திங்ளா?
இல்ல வீடியோ கால்ல பாப்ப நானு. அங்
நீங்க ஃபாரின் போயிடுவீங்க இல்லண்ணா அதுகட்டியு? ஓ.
ம் அப்புறோ அவுரு எப்டி இருக்காரு உங்க வீட்டுக்கார்ரு.
நல்லாருக்காங்க அண்ணா.
எங்க இங்க இருக்கானா அங்க சென்னையில இருக்கானா?
சென்னையில இருக்காங்க. அ ஆ இப்ப சட் சன்னிக்கெழம அன்னிக்கு வருவாங்க.
சே சே சே ஆமா உங்க உங்க ஊர்ல தான அந்த இந்த கட இருக்குது அது என்னாது இந்த இந்த வயலுக்கல்லாம் போடுவாங்கள இந்த மருந்து.
ஒரொங் கடையா?
ஆ ஒர கட ஒர கட.
ஆ ஆமா.
அது இங்க ஒரு எடத்துல ஜா விசாரிச்சே ஒரு மருந்து வாங்கணுன்ட்டு.
அ
ரேட்டு வந்து ரொம்ப அ அதிகமா இருஞ்ச்சு. சேரி அதா உங்க ஊரு பக்கத்துல அ ப ரேட்டு கம்மியா இருக்குது அப்டின்ற மாரி பேசிட்ருந்தாங்க. சேரி அதா விசாரிக்கலா அப்டி அதா அதா விஸ் சாரிக்கலா விசாரிச்ட்டு என்ன எதுன் வாங்கிர்லா அப்டின் சொல்ட்டு பாத்தது.
அ அ
ம் ம்.
நா விசாரிச்சு சொல்ற நா உங்குளுக்கு எந்த மருந்து வேணுன் சொல்லுங்க.
அ அப்பிடி கேளுங்க இப்ப கேட்டிங்க பாருங்க கரெக்ட்டான பாய் என்னா மருந்துன்னா இது பூச்சி வயல்ல.
வயல்ல பூச்சியாணா?
ஆமா வயல்ல ஃபுல்லா பூச்சி அது என்னா பூச்சினே தெரில. இந்த படத்துல வர மாரி இந்த வெட்டுகிளி ஒன்னு பறக்கும் பாரு.
ஆமா.
அந்த வெட்டுகிளி பறந்துகிட்டே இருக்குது வயல சுத்தி.
நீங்க என்ன பண்றீங்க
ம்
அந்த பூச்ச வந்து ஒரு கவர்ல போட்டு அந்த பயிர கடிச்சிருக்குல அந்த பயிரோட சேத் து நீங்க எங்க கடைக்கி எடுத்துட்டு வாங்க அங்க
ம்
ஆ அத காம்ச்சி அதுக்கு தகுந்த மருந்து வாங்கிக்கலா
சேர் சேர் சேர் அந்த பூச்சி அந்த வயலு அந்த பயிர கடிச்சது அந்த இந்த கடி வாங்கினா அந்த பயிரு அதுவு அந்த பூச்சியு
ஆமா அது எது அளவுக்கு அந்த பயிர தாக்கிருக்குன்னு தெரியணுன்ல
ஆமா ஆமா ஆமா
அதனால கொஞ்சோ பவர் உள்ள மருந்தா கொஞ்சோ அதிகமா உள்ளத கொடுப்போ
ம் ம் ம் ஃபுல்லா பயங்கரமா அப்டியே பறந்துகிட்டே இருக்குது ஒரு ஐநூறு ஆயிரோ வெட்டுக்கிளியாச்சு சுத்திட்டுருக்கு
ஆ நீங்க கவலப்படாதீங்க நீங்க வந்து அந்த வெட்டு கிளிய எடுத்துக்கிட்டு அந்த பயிர எடுத்துட்டு வந்தீங் நம்ம அந்த அந்த பூச்சி எனத்தையே வந்து அந்த கொள்ளைக்கி வராத அளவுக்கு அளிச்சர்லா
சேரி சேரி இப்ப கடிக்காத அந்த பயிர கடிக்காத வெட்டிகிளிலா இருக்குமே சாப் சப்போஸ் அத புடுச்சிட்டு வன்ட்டனா
அது எப்டி அண்ணா அந்த பயிர்ல வந்து கடிச்சிட்டு இருக்குறதுதானா நீங்க எடுத்துட்டு வருவீங்க
இப்ப கடிக்கும் போதே அப்டியே அந்த பயிரோட கிள்ளி கவர்ல போட்டு எடுத்துட்டு வந்துரணுமா
ஆமா நீங்க பாப்பீங்கல்ல அது கடிச்சிட்டு இருக்கறது அதனால கடிக்காதது எப்டி அங்க வந்து இருக்கு
கரெக்ட்டுப்பா கரெக்ட்டுப்பா அதே மாரி அது அதே மாரி இந்த இது வேணு அது என்னது இந்த யூரியா அப்றோ இந்த பொட்டாசு இது எல்லாமே வில
பேட்டம்பாட்ஸ் அது வந்து வந்து வயலுக்கெல்லா வந்து போடுவாங்க வயலுக்கு
ஓ நீங்களு விவசாயியா
ஆ ஆமாண்
அதா சேர் சேரி நம்முளுக்கு அந்த அளவுக்கெலா தெரியாதுப்பா
கூட்டுறவு வங்கிலலா வந்து பயிர்கடன் எடுத்தா வந்து இந்த மாரி மருந்துலா எங்களுக்கு தருவாங்க
ஓ அப்டி வேறையா மூட்டையா தருவாங்களா இல்ல கிலோ கணக்குலயா
மூட்டையா ஒரு ஒரு மூட்ட
பயிர் கடன் வாங்குனோனா ஒரு ஒரு மூட்ட யூரியா பொட்டாசு அந்த மாரி
ஆமா எல்லாத்துலயு ஒண்ணு ஒண்ணு அப்றோ இந்த செடிங்களுக்கெல்லா போடுற மாரி பாக்கெட்ல இருக்கு மருந்து அதுல்லா தருவாங்க அதெல்லா தருவாங்க
அது இந்த பூஸ்டப் பண்றதுக்குன்னு சொல்லுவாங்கள அந்த மாரி
ஆ ஆமா
ம் ம் ம் சேரி சேரி சேரி
அந்த மாரில்லா ஒரு அமௌண்ட் இது நம்ம எவ்ளோ லோன் எடுக் குறமோ அதுக்கான ஒரு அமௌண்ட் கொஞ்சோ குறச்சு அதுல தருவாங்க நம்ளு
சந்தோஷ இப்ப கூட்டுறவு வங்கியில வந்து கடன் வாங்கலா
ஆ அதுவு வட்டியில்லா கடன்
இப்ப எ ஏக்கருக்கு எவ்ளோ தருவாங்க
இப்போ நாங்க ஒரு ஏக்கர் தா போட்டு வாங்கிருக்கோ அந்த ஒரு ஏக்கருக்குமே வந்து தொண்ணூத்தி எழுபது ரூபா குடுத்துருக்காங்க
தொன்னுத்திஏழு ரூவாயா பரவா இல்லயே ஒரு ஏக்கருக்கு தொன்னுத்தி ஏழு ரூவா
உம்
ஒரு அஞ்சு ஏக்கர் அந்த மாரி வச்சிருந்தாரா
நெறைய வாங்கலா ஒரு ஃபைவ் லேக்ஸ் கிட்ட வாங்கலா
அஞ்சுணா கிட்ட அது வந்து வட்டி இல்லா கடனு
ஆமா ஒன் இயருக்கு வந்து வட்டி இருக்காது ஒன் இயர்கக்கு அப்புறோ வந்து நம்ம ரினிவல் பண்ணணு நம்ம எடுத்த அமௌண்ட வந்து கட்டிட்டு நம்ம மறுபடியு வந்து எழுதி போடலா
ஓஹோ அதா வருஷ வருஷம் பரவால்ல பரவால்ல அப்டின்னா அதிகமா வாங்கிட்டா நம்மளுக்கு தான தலவலி
ஆமா இருந்தாலு நம்மளுக்கு வட்டி இல்லாம வருது இல்ல இப்பெல்லா எவ்ளோ பத்து பைசா வட்டி அஞ்சு பைச சா வட்டி எவ்ளோ வாட்டி போயிட்டு இருக்கு
அ போயிட்டு இருக்குது இப்ப நம்ம அஞ்சு ரூபா நம்ம வாங்கிட்டோனாலு திரும்ப நம்ம அதை குடுக்க முடியலன்னா அதை திரும்ப புதுப்பிக்க முடியலனா நம்மளுக்கு தான சிக்கலு
அந்த நேரோ வந்து நம்மகிட்டே இருக்கிற நகை இந்த மாதிரி எதுனா வந்து ஈடு வச்சுதா பண்ற மாரி தா இருக் கு நம்ம தான் ஒன் மந்த்ல நமளுக்கு ரிட்டர்ன் அமௌண்ட் ஏறிடு
ஓ ஆனா உண்மையாலுமே இது ஒரு புது தகவல் எனக்கு தெரிஞ்சது
அது ஒரு மாசத்துலயே நம்மளுக்கு பணோ ஏறிடு நம்ம அத வச்சு உடனே அடச்சுடலா
ஓ சரி சரி சரிப்பா
அந்த மாரி எலெக்க்ஷன் டைம்லா வந்துச்சுன்னா வந்து தள்ளுபடி பண்ணுவாங்க பயிர்கடன்
அதுதா எங்க பண்ண மாட்டேன்றாங்களே அதுக்கு இப்பதா வந்து ஆ இத்தனை ஏக்கருக்கு மேல வச்சா இவ்வளோதா அப்டின்ற மாரிலா வேற சொல்லிடாங்க வேற
ஆனா ஆரம்பத்துல என்ன சொன்னாங்கனா வந்து அஞ்சு ஏக்கருக்கு கீழே இருக்கறவங்களுக்கு ஃபுல்லா தள்ளுபடி அஞ்சு ஏக்கருக்கு மேல இருக்குறவங்களுக்கு பாதிக்கு பாதின்னு சொன்னாங்க
ஆமா
இப்ப அது கூட கிடையாதுன்னு சொல்லிட்டு இருக்குறாங்க
எல்லா தள்ளுபடிலா பண்ண முடியாதுப்பா
பண்ணிருக்காங்கன்னா இதுக்கு முன்னாடி ஆட்
இதுக்கு முன்னாடி பா பண்ணிருக்காங்க ஆனா இப்ப வந் இது டபுள் டக்கரு இது இல்ல ஐயோ அதாவது நம்ப அரசியல் கருத்துக்கள்லா நம்ப பகிர்ந்தக்க வேணாப்பா ஆ ஆ அதா அது வேஸ்டா ஆஃப் டைம்
அதனால நம்மளுக்கு வந்து வந்து ஒரு நல்லது என்னன்னா நம்ம பயிர்கடன் எடுத்தா கொஞ்சோ நல்லது வட்டி இல்லாதது
ஆ ஹ ஆமா ஆமா ஆமா
அந்த மாரி உங்க வீட்லயு எட இருந்துச்சுன்னா அந்த மாரி வாங்குங்க ஒரு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு
ஆ வாங்கணு வாங்கிருக் இருக்காங்க நம்மகிட்டயு வச்சது ஆனா ஒரு ரூபாயா என்னமோதா வாங்கிருக்காங்க
ஓ ஆ ஆ
போதும் அப்டின் சொல்ட்டு அதை மட்டு வாங்கியிருக்காங்க ஒரு எமர்ஜென்சின்ட்டு வாங்குனது
ஆ
அதுவு சரி தள்ளுபடி பண்ருவாங்கன் பாத்தா தள்ளுபடியு பண்ல ஒருபடியு பண்ல அது அப்டியே இருக்குது
பண்ணுவாங்கன்தா நெனைக்கிறே போராட்டம் போயிட்டு இருக்கு
ம் ம் ம் பண்ணலனா வேஸ்ட்ல்ல
ஆமா அது எப்பயுமே அப்பில இருந்து இருக்குது அது இப்போ வந்து இப்ப புதுசா வந்து பண்ணாம வச்சிருக்காங்க
ம்
பாக்கலா எப்டி நடக்குதுன்ட்டு ஆனா இந்த தள்ளுபடி நடந்துச்சுன்னா நிறைய மக்கள் வந்து ரொம்ப சந்தோஷப்படுவாங்க ரொம்ப ஒரு கடன் தொல்லைலருந்து தீந்த மாரியு இருக்கு அவங்களுக்கு
ம் ம் ம்
பண்ணனுமே ஆனா
பாப்போ கடவுள் என்ன வழி விட்டாரோ அதுபடிதான நம்ம பண்ண முடியு
ஆமா
பிற என்னாப்பா சாப்ட
இப்ப கோவிலுக்கு போனோ நாங்க வந்து அன்னதான போட்டாங்க
எந்த கோயிலு
கமாச்சி அம்மன் கோவில்
ஆ ரைட் ரைட் அரசியல் மத ஆ இத பத்திலா எதுவு பேசக் கூடாது வேற
ஓ நீங்க சாப்ட்டீங்களாண்ணா
இல்லப்பா இனிமேதா சாப்ட்ணு வந்தா வெளில கொஞ்சோ போயி ட்டு வந்த ஒரு மாரி இதா இருக்கு அப்டின் சொல்ட்டு
ஆ ஆ
சரி அதாம்ப்பா பொறுமையா சாப்டுவோ அப்டின்ட்டு உக்கான்ட்ட அப்டியே
ஆமா வெளில போயிட்டு வந்தா கொஞ்ச டயர்டா இருக்கு ரெஸ்ட் அதா அப்பறமா சாப்ட்லான்ட்டு வெயிட் பண்றீங்களோ ஆ ஓ வீட்ல அம்மா அப்பாலா நல்லாருக்காங்களாண்ணா
என்னக்கா
வீட்ல அம்மா அப்பா எல்லா நல்லா இருக்காங்களாண்ணா
ஆ நல்லா இருக்காங்கப்பா இதா முதல் கேள்வி
அப்டியா
ஆமா மா
ம்
ஒன்னு பிரச்சனை இல்ல பாத்துக்கலா என்னத்த ஏது பண்றதுன்னு ஒன்னு புரியாத இதுக்கு மேல வந்து நானே பேச பேய்ற ஒரே அதனால வந்து ஒன்னு இது பண்ணிகலா வேணாப்பா பொறுமையா அப்டியே வாழ்க்க போற மாரி போட்டும் என்ன நடக்குதோ நடக்கட்டு நாம எதுவும் வந்து இதான் வேணு அதான் வேணான்ட் டு கேட்டான ப்போ ஒன்னும் கிடைக்காது ஏதோ குடுத்தா போதுண்டா சாமி அப்டின்ற மாதிரி வுட்டோன்னா அது படியே நல்லா போயிட்டே இருக்கும்
கிடைக்கிறது வச்சு நல்லா வாழ்ந்துட்டு போயிடுலாம் இதுதான் வேணு நினைச்சு இருந்தோனா கிடைக்கலனா ரொம்ப கஷ்டம்
கண்டிப்பா கண்டிப்பாக கண்டிப்பாக ஓகேப்பா நான் என்ன பண்றேன்னா நான் வந்து நாளை காலையில வரே நாளைக்கு கால்ல வந்து கடையில போயிட்டு பர்ச்சேஸ் பண்றலாம்
ஆ ஓகே அண்ணா நீங்க அந்த போ வெட்டி இத மட்டும் எடுத்துட்டுவாங்க
புடிச்சு வச்சுடுற ஆ சேரி வைக்கிறேன்பா ம் கட் பண்ணிக்க பா
ஆகல
ம் அ உம் இன்னோ பதினோரு செகண்ட் வரைக்கும் அப்டியே பேசிக்கிட்டே இருக்க வேண்டியதுதான் பா அதனால வந்து